ஹலோ
ஹலோ கேக்குதுங்களா
ஆ கேக்குதா
ம்
ஹலோ
கேக்குதுங்களா
ஆ எனக்கு கேக்குது
ம்
நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கேன் நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நான் நல்லா இருக்கன்
ம் என்ன டாபிக்
ம் ஏதாச்சும் ஒன்னு பத்தி பேசுங்க நீங்க எங்கேயாச்சும் டூர் போயிருக்கீங்களா அத பத்தி ஷர் பண்ணுங்க
நானா
போயிருக்கீங்ளா நா போனது இல்ல காலேஜ் டைம்ல போனது அதும் ஐ பி அழச்சுட்டு போனாங்க இதுக்கப்பறோம் பேருசா எங்கேயும் போனது கெடயாது நீங்க போயிருக்கீங்களா ஹலோ கேக்குதா உங்ளுக்கு ஹலோ ஹலோ